அ
கேக்குது என்ன பண்றீங்க
தோ இப்பதா நைட்டுக்கு என்ன சமைக்கலாம்னுட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு இப்பதா நைட்டுக்கு எதாது செய்யலா அப்டின்னு வீட்ல பேசிக்கிட்டுருக்கே என்ன செய்யலா என்ன சம்யல் செய்யலா அப்டீனு என்ன சமையல் உங்க வீட்ல
எங்க வீட்ல தோச கார சட்னி நீங்க என்ன ப்ளான் பண்ண போறீங்க
எங்க வீட்லயா பீஸா பர்கர் கொழந்தைங்களா அததா கேக்குறாங்க பீஸா இப்பதான் செஞ்சேன் எல்லா கொழந்தைங்களு சாப்ட்டாங்க வீட்ல பெரியவங்களு இருக்காங்க எல்லாரு சாப்ட்டாங்க அதுவே போதுமா இல்ல வேற ஏதாது செய்யணுமா அப்படின்னு இன்னும் முடிவே பண்ணல கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாக்லா
ஓ நீங்க ஜாய்ன் பேமிலியா இருக்குறீங்க கூட்டு குடும்பமா
கூட்டு குடும்போலா இல்ல இப்போ அ லீவ் அப்டின்றனால எல்லாரும் வந்துருக்காங்க
வெக்கேஷனுக்காக பள்ளி விடுமுறைனால வந்துருக்குறாங்க
ஆ விடுமுறைக்காக வந்துருக்காங்க
நீ நல்லா சூப்பரா சமைப்பீங்க போல பீஸா பர்கர்ல்லா செய்றீங்க
சூப்பரல்லா சமைக்கல ஏதோ தெரிஞ்சததான் செஞ்சுக்கிட்டு இருக்கே என்ன பண் றது எதையாவது பாத்து செஞ்சா தான கொழந்தைங்க விருப்பமா சாப்புட்றாங்க தெருஞ்ச வச்சு நம்ம நமக்கு தெருஞ்சத வச்சு போட வேண்டிதா
ஓ ஹோ ச் என்ன விருந்தாளிகலா போயாச்சா வந்தவங்க
தா
விருந்தாளிக வந்தன்னு சொன்னாகளா போய்ட்டாகளா
இன்னும் போகல எல்லாரு ஹால்ல உக்காந்து பேசிட் இருக் காங்க நான் எ அரைல உக்காந்து பேசிகிட் இருக்கே
சரி சர் எப்டி பீஸா செய்றதுன்னு சொல்லுங்க பாப் போ
பீஸா பீஸாவோட ரொட்டி தனியா வாங்கி வக்கனும் அத வாங்கி கோழி கறி ஒரு ஒரு கா கிலோ கிட்ட வாங்குணோ அப்டின்னா அதயு நல்லா வேக வச்சு கழுவி வேக வச்சு தனியா மசாலா போட்டு அத நல்லா வறுத்து எடுத்து அந்த பீஸாவோட ரொட்டி மேல அத போட்டு பீஸா சாஸ போட்டு அது கப்றமா மேல சீஸ் து அப் மக்காச்சோளோ கொட மொளகா அது எல்லாமே போட்டு குக்கர்ல ஒரு உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷோ ஆறு நிமிஷோ கிட்ட மேல உப்பு போட்ட மேல அதோட தட்டு வச்சு வேக வச்சோ அப்டின்னா பீஸா ரெடி ஆயிரு என்னா ஒரு அது வெட்றது கழுவுறது வேக வக்கிறது அதுக்கெல்லா நெறய நே ரோ ஆகு அத மட் டு கொஞ்சோ பொறுமையா செய்யணு யாராது கொஞ்சோ கூட பக்கத்ல இருந்தாங்கன்னா கொஞ்சோ நல்லாருக்கு ச் நாமளே செஞ்சோ அப்டின்னா கொஞ்சோ எரிச்சலா இருக்கு சாப்பற்துக்கே தோணாது நாமளே செஞ்சு நாமளே சாப்பணுமா அடுத்தவுங்களுக்கு தா குடுக்குறதுக்காக தோணு செய்யறது மட்டுந்தா நம்ம சாப்டவே முடியாது ஒரு பீஸ் கூட சாப்புல்ல சாப்புர்றதுக்கே தோணல செஞ்சதுன் நம்ம உக்காந் நாலு நாலு சாப்டுட்டு நாலு செஞ்ச பீஸா செஞ்சிட்டு ஒரே ஒரு பீஸு தா வாயில வெச்சே சிட்டுன்னு மூஞ்சிலயே அடிச்சிருச்சி எங்கருந்து அதுகப்றோ உக்காந்து சாப்புர்றதுக் கு சாப்டவே தோணவே இல்ல ஒரே ஒரு பீஸ் மட்டுந்தா வாயில வெச்சே எல்லா சாசையு வாட்டி தொட்டுட்டு அத அப்டியே தூக்கி வஷ்ட்டே வேற என்ன பண்றது வேற எதுவுமே தோணவே இல்ல அவ்ளோதா இதுக்கு மேல டின்னர் தா சாப்புண்ணு அதெல்லா சாமான கழுவி வெச்சிட்டு செஞ்சதுக் க்கு அம் மொத்த அடுப்பு மொத்த தட்டுந்தா வம்பா போச்சி இப்ப எல்லாத்தையு ஒக்காந்து கழுவு குக்கர கழுவு உப்ப தூக்கி போடு தோப்புல தூ
வீட்ல இருக்குறவங்க ஒருத்தவ்ங்க கூட வேல செய்ய வந்துறவே மாட்டாங்க
அது என்னமோ உண்மதா வெட்டி குடுக்கற்துக் கூட வர்ல எல்லா எடுத்து வச்சி இல்ல ஏ வீட்டுக்கார் கொஞ்சோ உதவி செஞ்சாரு அத்னாலதா இடுப்பு ரொம்ப வலிக்குதம்மா என்ன உட்டா போதுங்க நா போய் படுத்துக்குற அப்டின்ற ஒரு மனநிலமேல இருக்க ஆ கழுவி ட்டாலு அதெல்லா கழுவ மாட்டாங்க நாம்ளே தா கழுவி கழுவிட்டே எல்லா லாஸ்ட்டு பீஸ் அடுப்ல வெச்சிட்டு மட மட மட மன மடன்னு எல்லாத்தியு கழுவி தூக்கிப் போட்டு மேடையெல்லா தொடச்சிட்டு அடுப்பெல்லா நல்லா தொடச்சிட்டு பஞ்சு வெச்சி வீட மட்டு சாய்ங்காலந்தா பெருக்குன ஏனா தி ரொம்ப இன்னக்கி மழ வர மாரி இருந்தத்னால தூசி ரொம்போ வந்துச்சி காத்து சுத்தமாக முடில அத்னால எல்லா அப்ப தா ஆம்பூருக்கு போகும் போது தா எல்லாத்தியுமே ரெடி பண்ண வீடப் பெருக்கி மாப்ப போட்டுட்டு போனா திருப் பியு வீடு இப்பீட்சா செய்றன் அ த வெட்டு இத வெட்டு அத தூக்கிப் போடு இதத்
ஆனா நீ பத்து முற த மோப்ப போட்டுன்றியே எனா பத்து முற போட்ற அதா வீட்
சூடு ரொம்ப இருக்கு சூடு சூடு ஹீட் ரொம்ப இருக் க்கு வீடு ஃபுல்லா ரொம்ப ஹீட்டா இருக்கு ஒக்காரவே முடியல வெளிய தா ஒக்காரறோ
மக்காரட்டு உண்ன யாவா போட சொல்றான்னு கேக்குறா உன்னடித்
பீச செஞ்ச எல்லா எல்லா சாசையு கீழ கொட்டி வச்சுரு சொன்னங்க இப்ப நா பெருக்கலா மே மேட அந்த இத சாக்க மட்டு போட்டு எல்லாத்தையு ஒதரி வுட்டுட்டு திருப்பி அது மேலயே எல்லாத்தையு தூக் போட்டு போங்களா நா என்ன ஆள விடு ங்கடா அப்படின்னு வந்து ஏ ரூம்ல பெட்டு மேல படுத்துட்டே வேற என்ன பண்றது
படு அப்படியே வேணும்னா பெருக்கட்டு இல்லன்னா தூங்கட்டு
வெளியே தா தூங்கணு கொசு வளைய வேறு விரிச்சிட்டு வெளியே தூங்கணு தல வாறல இன்னைக்கு தல வாற நேர கோயில்ல போய் நாங்களே போய் எடை போட்டுட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு பாத்துட் ட்டு அதுக்கப்புறமா எங்க போறமாறி இருக்கு வந்த வந்து எல்லாத்தையு செஞ்ச இப்ப நைட்டுக்கு இ வேர டின்னர் செய்யணு என்ன செய் செய்யும்னு முடிவே பண்ணல மணி எட்
சொல்ல வேண்டியதுதா நா கடையில வாங்கன் க்காங்கன்னு சொன்ன
ஆ அப்படிதா சொல்லிக்கிட்ருந்தாங்க இப்ப பீஸ எல்லா செஞ்சோல பீஸா அது இது எல்லாமே வாங்னது கே ஆயிரத்தி ஐநூவா கிட்ட ஆயிடுச்சி அந்த சாஸ் மோசிர சாஸ் சீஸ் பர்கர் பண்ணு நாலா கொடுக்கலப்பா ஏங்கிட்ட எவ எந்தா அப்பத்து விட்டு தானே எனக்கு
என்னாச்சு அது சொன்னிய அது எனக்கு
மறந்தே போ
அய் எவ்ளோ தெருமா பயமா இருந்தா ஐயோ என்னாச்சரி நானு கேகமா இது வந்தோனே மறந்துட்டே
ஆ நானு அதுவா இதுல ஏ வளந்துட்டா அது வந்து நைக்கல அதை பத்தின எதுவுமே ஐடியாவே இல்லாம அப்டியே உட்டுட்டா அதனால அது வந்தது எனக்கு தெரியல அது என்னா ஆச்சினு புரியல அப்டியே உட்டுட்டே நானு என்ன பண்றது
எவ்ளவு வந்துச்சு டென்னா
த்தாயிரத்தி நூறு ரூபா வந்துச்சு அ நா வீட்ல யாருகிட்டயு ஏழாயிரத்தி நூறுரூபான் சொன்னே சொன்னா அதையு மொத்தமா கேப்பாங்க
த்ரீ தௌசண்ட் சொல்ல வேண்டியதானே த்ரீன் சொல்ல வேண்டியதானே
சொன்னே ரெண்டாயிரூபா குடுத்துட் தே அல்தாஃப்க்கு கேளு அல்தாஃப்க்கு ஆயிர ரூபா குடுக்கொ ரெண்டாயிர ரூபா குடுத் தே பேலன்ஸ் ரெண்டாயிரூபா தா இருக்கு அது எங்க செலவுக்கு வேணு அப்டின்னு சொல்லிட்டே
சதத்த யாரு கிட்ட குடுத்த ரெண்டாயரூவா
குடுக்கல இன்னு குடுக்கு அம்மா கிட்ட தா ஆயிரரூவா குடுக்குனு சொன்னே அம்மாட்ட தா சொன் னே ஆயிரூவா வச்சுக்கோ அப்படின்ட்டு சேரி தரே சொல்லிருக்காங்க பல்ச நா குடுக்குறதுக்கு வருவே அப் குடுக்கும் போது அப்பயே இது பண்ணணும்
ஆயிரத்தி ஐநூறு ரூபா உனக்கு தரேல எனக்கு கையில தால
பேசுறோ நாம வந்து ஒரு ஒரு பணிவிடையா பேசணு எங்க பேசிட்ருக்கோ
எப்படி வேணாலு எந்த டாபிக் வேணாலு பேசுலா இதுதா அப்டி இல்ல நம்ம கேஷுவலா பேசினாதா அது ஐ மீன் தெளிவா அவங்களுக்கு புரியு அது ஐ மீன்
அக்கவுண்ட்ல வேணுமா ஒனக்கு கைல வந்து காசு கைல ஒனக்கு காசு குடுக்கணுமா கை பே வேணுமா கைல என்கிட்டே இல்லியே என்கிட்ட அக்கவுண்ட்ல தா இருக் கு கையில நா எங்க போவே
நா உனக்கு அனுப்புறே எனக்கு கையில குடுக்க முடியுமா
சேரி நா கையில வேணா அல்தாஃபா சொல்லி எடுத்துட் வர சொல்றே எனக்கு கையிலதா என்னோட கையிலருந்தா தா நம்ம என்னால செலவு பண்ணாம இருக்குவே அக்கோண்ட்ல இருந்தா தபுக் டபுக்குனு யார்க்காது எடுத்து குடுத் துர்வே அதனால சொல்லணு எதுக்காகணு எனா கையிலருந்தா தா எனக் அது என்னவோ தூக்கிட் போய் எங்கேயாது மூலைல போய் சொருகி தூக்கி வச்சுட்டா தா அது இருக்கறதே மறந்துர்றே இல்லனா அது இருக்கு அக்கோண்ட் தாருக்குலெ பாத்துக்கிலா அக்கோண்ட்லெதா இருக்குலே பாத்துக்கிலா அப்டீன்ற ஒரு ஒரு இது வந்துரு எங்கயாது போயிட்டுருக்க வேண்டியதா பண்றது அந்த காசு ஏதாவது ஒன்னு துட்டு சேப்டியா வைக்கிணு அசன்க்கு மட் ட அந்த உண்டியெல்லெ போட்டுட்டெ ஐநூறு வா வந்தோன்னே கா கையிலெ என்கிட்ட ஐநூறுபாருந்துச்சீ அனா அல்தாஃப்க்கு வேறா ஏழாயிரத்தி ஐநூறுூபா அவுங் குடுக்குணு அதெண்ட் ரேண்டாயிரத்தைனுரூவா எடுத்து செலவு பண்
மாமாக்கு ஆயிர்வா அன்புனெ அந்தாயிரோ என்னெயே போட்டுக் சொல்ட்டாங்கே அழ்த்தாஃப்து ஆயிர்வா எட்த்துக் மச்சான்க்கு அன்புனே அதுவு நா அததா போன்னூ நடுல அங்கெங்க போய்ட்டு வந்தோ அது தின்னா இது தின்னா அதுலெ முன்னூர்வா செலவாயிட்ச்சி ஆமா அதனாலெ அப்படே எப்டியோ போதூ இன்னு பண்ணுறதுக்கில்லெ இப் துட்டு வேணுமே இப்ப நம்ம பேஸ்னா தா துட்டா நா பேசற்துக்குட முடிய மாட்டேங்குது
எங்க உங்க கொழ்ந்தெ என்ன பண்றாங்கெ
கொழந்தெ வந்தூ வெளியே அவுங்கப்பா கூட எல்லாரு வந்திருக்காங்களா அவுங்க கூடதா விளாண்டுட்டுருக்கா அவ விளாண்ட நால்ல ஒன்னு தெரியெ மாட்டேங்குது அனா பாவோ கொழந்தெச்சலா வருதா அவ கூடேயேருக்கவே முடீலெ எனக்கினிக்கி நாளெல்லா இங்கே சுத்திட்டேருக்கே அவன தூக்குர்த்து குடொ எனக் நேரமே இல்லெ என்னப் பண்றது பாவொ கொழந்தெ சின்னப் பிளெ கொழந்திக்கி வந்து என்னோட அம்மு வந்து தோஸ் சுட்டு தரேன் சொன்னாங்க அது தா வந்து குடுக்குணு பாக்லா என்ன செய்றாங்கன் தெரீலெ இங்கே என்னெ செய்றாங்கன்னூ இன்னு முடிவு கூட பண்லே இவங்க என்னெக்கி முடிவு பண்ணீ இன்னிக்கி அத சமெக்கிணு சொல்லீ எ கொழந்த சாப்ட்டூ அவன் தூங்கீ டெய்லீ ஒரு மணிக் தூங்குறா டேய் டெயீலி ஒரு மணிஆகுது து நேத்தலா ஒன்ற மணியாயிடுச்சி குடும்பமா சேந்து ஒன்ற மணிக்கு தா தூங்குறாங்கே காலேலெ எழ்றதுக் ப்ப முடிய மாட்டேங்குது
அது எப்டி அல்ல முடியும் ஒன்ற மணிக்கு
கால்ல ஆறு மணிக்கே எழும் ஏ கால்யில எழுந்திருங்க செல்றாங்க காலையில எங்கே எழ முடியுது இன்னும் எழ முடிய மாட்டேங்குது
சீக்கிர தூங்கி சீக்கிர எழுந்தக்கனும் அந்த பழக்கத்தை கொண்டு வர செல்லுங்பா உங்க வீட்டுல